ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க என்னவோ தெர்ல இப்ப போயிர்ச்சு
நெட்வொர்க் ஏதோ ப்ராப்ளமா இருக்கு போல
ப்ராப்ளம் போல ஆமா என்ன விஷயம்ன்னு தெரில்
ஆ
ஏங்க அப்றம் அம் பாதிலே டஃப் விட்டுட்டோமே இது எல்லாமே போட்டு நல்லா ஸ்மூத்தா நீங்க ம இது பண்ணோ பாத்தீங்கனா அப்பதா நல்லா இருக்கோ கொஞ்சோ ஆயில்லா ஊத்திட்டு அதுக்கப்பறம் வச்சிருங்க நல்லா இருக்கும்
எல்லாரும் கையில தா பண்ணுவாங்க நீங்க கால்ல பண்ணணும்னு சொல்றீங்களே
இல்ல இல்ல நெறய பேரூ அந்த ஒரு சிலிக் கையில படாம பண்ணணும்னு சொல்லி
ஓ ஓ சேரி சேரி சேரி நூதன முறையில் ஓ நூதன முறை ஆதான் நூதன முறையில் மாவூட்டி செய்றது அப்டின்னு சொல்லிட்டா ஓ
பது ஆமாங்க அப்பதாங்க டேஸ்ட் வரு
ஓகே ஓகே ஓகே கரெக்ட் தான் நீங்க சொல்றது நம்ம ப்ரஷர் குடுத் து அந்த ஆயில் ல்லாம் போட்டு மாவ நல்லா பெசஞ்சு கொஞ்ச நேரோ வந்து ஒரு ஆஃபனார் ஒன்னார் கிட்ட எப்பயுமே வந்து நம்ம சப்பாத்தி எதுக்குனாலுமே ஒரு டூ ஹார்ஸ் கிட்ட மாவு ஊற வச்சு பண்ணணு அப்பதான் வந்து கொஞ்ச நல்லா சாஃப்டா வரும்
ஆ அப்பரே பண்ணாதா கொஞ்ச நல்லா சாஃப்டாருக்கும் நம்ம எப்ப‌மே பண்ணிட்டா நம்ம ந ந அப்ப சூடா நம்ம பண்றோம்ல ஹீட் பண்ணும் போது அது ஒரு டேஸ்ட்டாருக்கு
ஆ அது வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி எல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு சுட்டோனா நல்லா டேஸ்ட்டாருக்கு ஒகே நானும் ட்ரை பண்ணி பாக்குறே ஒங்க ரெசிபி பண்ணுனா செய்வே மோஸ்ட்லி வந்து நா டின்னர் வந்து இன்னக்கீ தோச தா பண்ணலான்னு இருக்கே சரி மாவிருக் கு தோச மாவு அத தோச மாவு கரச்சு ஊத்திட்டு அ காரக்கொழம்பு மா பூண்டு கொழம்புருக்கு அத வச்சு இன்னக்கி நைட்டு டின்னர் வந்
சூப்பர் சூப்பர் பூண்டு கொழ எப்டி பண்ணுவீங்க
பூண்டு கொழம்பு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இப்ப கொஞ்சோ பூண்ட உரிச்சு வச்சுக்கிறணு அதுக்கப்பறம் கொஞ்சோ சாம்பார் வெங்காயோ அதுக்கப்பறம் வந்து கொஞ்சோ பெரிய வெங்காயத்த வந்து ஒரு சின்ன வெங்காயமா கட் பண்ணி எல்லாத்தையு வச் ட்டு அதுக்கப்பறம் தக் காளிய வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கறணு பேஸ்ட் பண்ணி வச்சுட்டோ வச்சுட்டு அதுக்கப்பறமா கொஞ்சோ புளி ஊற வச்சுக்கணும் புவ நம்ளக்கு எவ்ளோ புளிப்பு வேணுமோ அத புளி புளி ஊற வச்சு நா ரெடி பண்ணி வச்சி அதுக்கப்பறமா நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சு தாளிச்சுக்கிறோ தாளிக்கும் போது நம்ம என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா அதுல கொஞ்சோ வெந்தயோ ரெண்டு மூணு சோம்பு அதுக்கப்பறமா கறி லீஃப் எல்லா போட்டு எண்ணெய் ல சாட்டே பண்ணி ட்டு நம்ம அத பூண்டு உருச்சு வச்சிருக்கோ இல்லைங்களா அத கொஞ்சோ அந்த எண்ணெய்ல போட்டு நல்லா வதக்கணு அத கொஞ்சோ வதக்கி இது பண்ணு போது அதுக்கப்றோ நம்ம ஆனியன்ட் சாம்பார் சாம்பார் வெங்காயோ இருக்குல்ல அந்த சாம்பார் வெங்காயத்தையு போட்டு வதக் ட்டு அதுக்கப்றோ பெரிய வெங்காயத்த போட்டு எல்லாத்தையுமே இப்ப ஏன்னா பூண்ட நம்ம பஸ்ட்டே போட்டு கொஞ்சோ சாட்டே பண்ணேனா அந்த எண்ணெய்ல அந்த பூண்டு ஸ்மெல் வந்து கொஞ்சோ இதா அதுக்கப்றோ நம்ம ஆனியன் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையுமே எண்ணெய்யிலே கொஞ்சோ நல்லா வதக்கி என்ன பண்ணணு தேவையான அளவு உப்பு நம்ம வந்து கொழம்பு மொளகாத்தூள் அதுக்கப்றமா மசாலா பவுடர் எல்லா போட்டு கொஞ்சமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி நம்ம நல்லா கொதிக்க வக்கணு அந்த பூண்டு வெ ங்காயோ எல்லா நல்லா வெந்து வந்து அதுக்கப் புறம் நம்ம புளி எடுத்து வச்சிருக்கோ இல்லைங்களா அந்த புளிய வந்து கரைச்சு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஊத்தி இது பட்டி எறக்கிட்ட எறக்கிட்டோனா அதா பூண்டு கொழம்
ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதா அ மதியானோ ஒண்ணு நைட்டுக்கு ஒண்ணுன்னு செய்யணுல நீங்க கொழம்பு
அப்டின்னு இல்ல மத்தியான இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அது இருந்து அந்த கொழம்பைய வந்து நைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலா அ கை க சப்போஸ் நம்ம கொழம்பு கம்மியாக தா பண்ணியிருக்கோ அப்டின்னா நம்ம வந்து வேற ஏதாவது ச க்கு சட்னி அந்த மாரி ஏதாவது பசங்க செய்ய சொல்லுவாங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிறது கொழம்பு இருந்துச்சு சாம்பார் இந்த மாரி இருந்துச்சுன்னா அதே வச்சு அட்ஜஸ் பண்ணிப்பே அ எதுக்கு ஏழு வேலை நம்ம பாத்துட்டு ஏன்னா இப்ப மறுபடியு நம்ம காலையில திரும்ப ரொட்டீன் ஒர்க் பண்ணனுல அதனால இப்ப மதியானோ செஞ்சதை நம்ம நைட்டு இப்ப முடிச்சு காலி பண்ணிட்டோனா அதெல்லா அ ஃபினிஷ் பண்ணினா தா நம்மளுக்கு கொஞ்சோ ஈஸியா இருக்கு இப்ப நைட்டுக்கு கொஞ்சோ இருக்கு அதோட வேணுனா கொஞ்சோ சட்னி எதாவது கேட்டாங்கன்னா அரைச்சி குடுத்துக்கலா அப்டின்
அதா கொழம்பே இருக்கே இன்னு சட்னி வேற பண்ணணுமா
இல்ல சப்போஸ் பத்தல அப்டின்னா கொஞ்சமாதா இருக்கு ஏன்னா இப்ப கொழம்பு நல்லா இருந்துச்சுன்னா பசங்க ஊத்தி சாப்பிட்ருவாங்க அதனால பாத்துட்டு கொஞ்சோ சட்னி வேணுனா அரைச்சிக்கலா அப்டின்னு ஏன்னா வீட்டு்ல இருக்கற எல்லாரு சாப்பிடணுமே
ஆமா
ஆ அதா அஞ்சாறு பேரு ஆமா அஞ்சாறு பேருன்னு போது எல்லாத்துக்கு நம்ம பாக்கணு இப்ப அப்புறோ சொல்லுவாங்க நீ கொழம்பு ஊத்திட்ட நீ இது பண்ணிட்ட அப்டின்னுவாங்க அதனால கொஞ்சோ கொஞ்ச சட்னியு அரைச்சு வச்சோன்னா ரெண்டத்தையு போட்டு சாப்டுப்பா
மிக்ஸ் பண்ணிக்கிறோ ம் அப்புறோங்க அப்புறங்க சொல்லுங்கங்க வேற என்னல்லா ஒர்க் போதுங்க உங்களுக்கு
வேற ஒர்க் என்ன அந்த டெய்லரிங் ஒர்க்கு அது இது பண்ணிட்டு இருக்காங்க நம்மளு ஏதாவது ஒன்னு பண்ணலாமா ஆ ஓரளவுக்கு தெரியு ஸ்டிச் பண்றதுக்கு அதா ஏதாது கிளாஸஸ் அந்த மாரி ஏதாவது போலாமா அப்டின்னு பாத்துட்டுருக்கே செ போனா நம்மளுக்கு கொஞ்சொ வீட்லயே உக்காந்து வேல பாத்துட்ருக்குறது ஒரே டென்ஷன் ப்ரெஷரா இருக் கு அது வந்து அதா இப்ப ஃப்ரீ கிளாஸஸ் வேற சொல்லி குடுக்குறாங்களா பக்கத்ல நியர்பை வந்து போட்ருந்தாங்க சோ அதா பேசாம ஒன் ஆர் டூ ஆவர்ஸ் அந்த மாரி போயிட்டு நம்ம ஏதாது கத்துக்கிட்டு வரலாமா
அதா பிளவுஸ்லா தப்பிங்ளா இல்ல சும்மா பேசிக்கா தெக்க தெரியுமா
இல்ல பேசிக்கா ஸ்டிச் பண்ணுவே பிளவுஸு வந்து அந்த இதெல்லா கொஞ்சொ கட்டிங் இதெல்லா வந்து நம்ளுக்கு ரொம்ப கிளியரா வரல ஓரளவுக்கு ட்ரை பண்ணிருக்கே எனக்கு தச்சு பாத்துருக்கே அதா சரி ப்ராப்பரா நம்ம கத்துக்கிட்டோனா நம்ம வரைக்கும் கொஞ்ச ஸ்டிச் பண்ணிக்கலா லைக் வீட்லயே
ஆமா நமக்கே மொதல்ல ஸ்டிச் பண்ணலா வெளியதா எவ்ளோ ரேட் ஆகுதே குடுத்துட்டு வந்தா அதுக்கு ஒரு அமௌண்ட் குடுக்க வேண்டியதா இருக்கு
எங்கங்க அதுக்கு நம்ம கேக்குற டைம்க்கு டெய்லருங்க குடுக்கவும் மாட்டேன்றாங்க கேட்டா வேலையா இருக்கு பிஸியா இருக்கு சீசன் டைமு அது இதுனு சொல்லி எதா இப்ப போய் இப்ப போயி ஒரு பங்ஷனுக்கு போய் குடுத்தே குடுத்தா இப்ப சீசன் டைமு பிஸியா இருக்காரு அதா இப்ப என்னங்க சீசன் பண்டிகலா முடிஞ்சிருச்சு ஒரே ஒரு பிளவுஸ் தா ஸ்டிச் பண்ணி குடுங்க ஒரு டூ த்ரீ டேஸ்ல தா கேட்டே அப்ப கூட வந்து இல்ல லேட்டாகும் அப்ப தர இப்ப தர அப்படின்னு அதா செரி இப்ப நாம்ம கத்துக்கிட்டோனா நம்ம வீட்லேயே உக்காந்து நம்ம கொஞ்ச ரெடி பண்ணி தச்சுக்கலாமே நம்மளுக்கு ஏத்த மாதிரிக்கு
கட் பண்ணா நம்ம தெக்கிறது ஈஸி கட் பண்ணா கட்
அதாதா அந்த கட்டிங் தா வந்து
ஆ பிரச்சன அது கத் அது கரெக்டா நம்ம கத்துக்கிட்டோனா தெக்கிறது ஈசிதா
ஆமா ஸ்டிச் பண்ணுவே ஓரளவுக்கு செரி இன்னொ கொஞ்ச நல்லா கத்து ட்டு பெட்டரா தச்சோனா நம்மளுக்கும் சப்போஸ் இப்ப நம்ம ப்ரண்ட்ஸுங்க யாரு கேட்டா கூட நம்ம தச்சு குடுக்கலால
ஆமாங்க அப்பறங்க வேற என்னங்க
நீங்களும் நீங்களு ஃப்ரீயா இருந்தா வாங்க இல்ல நீங்களு ஃப்ரீயா இருந்தா வாங்க உங்கள எ தையல் கிளாசுக்கு கூட்டு போற
ஓ உங்க வீட்டு பக்கமே இருக்குங்களா
ஆமா இங்க நம்மளுக்கு இல்ல நம்மளுக்கு இங்க நியர் பை தா இருக்கு ரொம்ப தூரல்லா இல்ல வா
அதுக்கு எவ்ளோ சார்ஜ் பண்றாங்க
இல்ல இது ஃப்ரீ கிளாஸஸ் வந்து சொல்லி் குடுக்குறாங்க பெண்களுக்கு மட்டும் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் ஒரு ஒன் மந்த்
ஓகே ஓகே நீ ஆனா இப்ப கத்துக்கலா டைமிங் தா எப்பிடி வருனு தெரியல ஏ வீட்டுல இருந்து வரணும் வீட்டுல ஒர்க் இருக்கு இதெல்லா முடிச்சு ட்டு வரணுனா டைம் ஆகுல
இல்ல பசங்கள அனுப்பி நம்ம ஸ்கூலுக்கு விட்டுட்டு அந்த டைமு எல்லா வீ இந்த ஒர்க் கொஞ்ச மார்னிங் வந்து முடிச்சுட்டோனா அதுக்கப்பறம் நம்ம ஃப்ரீயா தானே இருக்கு ஒரு ஒன் ஹவர் தா ம் பாருங்க உங்களுக்கு எப்பிடி கம்ஃபர்டபிளா இருக்குன்னு பாருங்க சப்போஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா சொல்லுங்க நா வேணா கூப்டுட்டு போறே
ஆ ரெண்டு பேரு சேந்து கூட போலாங்க
அதா செரி நா போ போய் பாக்கலாம் நா எனக்கு என்னா டைமிங் எப்படி செட் லேட் ஆகுது ஏன்னா வீட்டு வேலை அது ஏ நம்மளுக்கு கண்டினியூஸா இருந்துட்டேதா இருக்கு செரி இருந்தாலு நம்ம ஒரு கை தொழில்னு ஒண்ணு கத்துக்கிட்டோனா நமக்கு யூஸ்ஃபுல்லா ஏதோ நம்ம வரைக் கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலா அதா சரி பாருங்க நாளைக்கு நீங்களு உ வரதா இருந்தா என்ன ஏதுன்னு கொஞ்சொ கன்ஃபார்ம் பண்ணிட்டு எங்கிட்ட சொல்லுங்க
ஆ கண்டிப்பா நம்ம போய் பா நம்ம போய் கத்துகுறோ தைக்கிறோ வீட்டுக்கு போறோ
ஆ எப்படியா அப்புடியே ஒரே நாள்ல ஓகோன்னு வந்துருலா மாரிக்கி பேசுறீங்களேங்க
ஆமாங்க ஒரு படத்துல ஒரு பாட்டுல எப்டி முன்னேறாங்க அதே மாரி நம்ம முன்னேறி வருவோங்க
ம் எல்லா நம்ம சொல்றோ ஆனா செய்யணுல்லங்க
சேரிங்க அப்பறங்க பாக் பாக்கலா ஆமா கத்துக்குட்டா அப்பறோ ஆரி வொர்க் வேற பண்ணனு அப்ப தானங்க பிளவுஸுக்கு சார்ஜ் போட முடியு அந்த கிளாஸ் பக்கத்துலே இருந்தா அப்டி சொல்லுங்க
இல்லங்க நீங்க ஃபஸ்ட்டு டு இந்த டெய்லரிங் கத்துக்கோங்க ந அதுக்கப்பறோ ஆரி கிளாஸ்லா நம்ம
சேரிங்க அப்ப இன்னொரு நாள் நம்ம கத்துக்குட்டு பேசுவோங்க
ஆமா நீங்க என்ன ஓகேமா ஓகே பாய் ஓகே பாய்
கர்த்தர பத்